ஆ கேக்கு
என்ன பண்றீங்க
நானா இப்பதா சாப்பிட்டு உக்காந்தெ
சேரி சேரி எங்க அத்த வந்துட்டாங்க
அவ்ளதா இனி கச்சேரி தா
தம்பி வர்ல குட்டி தம்பி வர்ல அத்த மட்டுந்தா ஆ பரவால்ல ஆ ஆ போன வாரொ ஓ ரியாகி வீட்டு கூட்டிட் வந்தோங்கல்ல வந்தொன்னே அடுத் தனாலே அந்த அக்கா வந்து அவுங்க அம்மா வீட்டுக் போயி அ ஒரே திரும்ப வாமிட்டு சேராம திரும்ப இது பண்ணி இப்பதா சரியாயிருக்கு திரும்ப அம்மா வீட் டுக் கூட்டிட் போயாச்சு இப்ப எங்க அத்த வந்திருக் க்காங்க இன்னக்கி வரும்மோது தக்காளிவி இது காய் போட்ட பிரியாணி குலோப் ஜாமுன் அதா கொண்டு வர. சொன்னாங்க. தா சாப்ட. சாப்ட்டொன வயிறு இதுபண்ண ஆரம்பிக்கீது. . அலோ.
வயிறு.
இல்ல இல்ல வயிறு வலி ஆரம்பிக்கிது. அதனால உள்ள வந்து படுத்து சேரி என் நண்பர்கள் கிட். ட பேசலா அப்டின்னு கூப்ட்ட. யாரும் எடுத். எடுக்கல. ஒரே ஒரு செட்டுதா எடுத்தா. ஏ நேத்து நைட் ஒன்னு ஆச்சு அத சொல்ணு நெனச். ச்ச மறந்து. ட்ட ம்ச் ஏ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல.
ஆமா.
நீங்க எல்லா வேற கிளாஸ் ஃப்ரெண்டு எங்க கிளாஸ்லயே எனக்கு ரெண்டு ஃபரெண்ட்ஸ் இருக்காங்கல ஒன்னு குண்டு. ஒண்ணு வெள்ள. குண்டு இல்ல. வெள்ளைக்கு என்ன பண்ண வெள்ள வந்து நேத்து. புல்லா ஒரே இதுதா. ஒரு மாரி வீடியோவா இத வச்சு. கே இருந்தாங்க. அஹ ஃப்ரெண்ட்ஸ் துரோக். உ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது ஃப்ரெண்ட்ஸ நம்பக்கூடாது ஃபரெண்ட்ஸ்னாலே சீப்பு. இந்த மாரி வச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு காட்ற மாரியே வச். வச்சாங்க ஏன்னா முந்தா நேத்து நம்ம வச்சம்ல. அப்புறோ நா என்ன. பண்ணிட்ட வீடியோ கால். பண்ணிட்ட கால் பண்ணிட்டு பேசுற. பேசற. அவங்க ஐ நா பேசுறதே. கேட்க மாட்டிங்கிறாங்க. எப்படி இவங்களயெல்லா தெரியு. உங்க மேமுக்கு
உம்
புடிப்புடின்னு அப்போ இவங்க எல்லாம் இன்வைட் பண்ணாங்க நாங்க எல்லாம் வீடியோ கால் இருக்கும் போது அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாங்க
உம்
அப்ப நீ வந்து அவங்களுக்கு இவளுக்கு குடுத்த இது கூட எனக்கு தரலல எப் எப்படி வந்து சேரி விடு இது சுண்டக்காமுத்தூர் காரங்களும் இது கருப்பியும் வந்து சேரி உன் கூட இருக் இருக்காங்க தெரியுது அஹ் அப்படின்னு நீ சொல்ற கொங்கையில எப்படி தெரிஞ்சது
உம்
அப்படி இப்படின்னு ஆஹ் இப்ப அவங்க கேக்குறாங்க அஹ் என்ன அப் இப்ப நீ வந்து இப்ப நாங்க பேசாம இருக்கோம்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் என் என்னயும் அந்த கருப்பியும் நீ பேச வச்சிருக்கணும் தானே
உம்
நா என்ன பண்ணி பேச வைக்க முடியும் ரெண்டு பேரும் வந்து ஒரு தி ஒருத்தினா இப்படி இருக்கா ஒருத்தி அப்படி இருக்கா ரெண்டு பேரும் வந்து ஒரு ஈகோல தான் இருக்காங்க நம்ம என்ன பண்ணி இப்ப இது பண்ண முடியும்
அதுதான் பஸ்ட் அவா பேசுறக்கு தயாரா இருக்காளாமா
அவங்கள பேசுனா பேசுவாங்களாம அப்ப இவ ஏன் இவ என் பிரிண்ட்டு வந்து ஆஹ் அப்ப இவ்வளவு அப்படிதான் நினைப்பா இது வந்து எதனால வந்து ஒரு இதா சின்ன ஒரு சண்ட உங்களுக்குள்ள ஆச்சுன்னா அந்த ஒரு பொண்ணு கூட இப்ப சென்னையில இருக் குலா அந்த பொண் அஹ் அந்த பொண்ணுக்கு வந்து காசு வந்து ச அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குது இந்த வெள்ள பொண்ணு கிட்ட காசு வாங்கியிருக்குது காசு வங்கிட்டு தரவே இல்ல இந்த வெள்ள பொண்ணோட அந்த அண்ணா வந்து அந்த அண்ணா க்கு வந்து இந்த வெள்ள பொண்ணு ரிங்க் வாங்கிருக்குது அத வந்து பத்திரமா நீ வெ சிரின்னு சொல்லி இந்த குண்டு கிட்ட கொடுத்துருக்குது இந்த குண்டு என்ன பண்ணிருச்சு உக்கடம் போறப்போ வாப் அவா து பண்ற பையன் கிட்ட கொடுத் செரி அந்த பையன் ஒரு சண்டேயில்ல அந்த கொளம் ஒன்னு இருக்குல்ல அந்த குல த்தல கல்டி அந்த மொக ரிங்க வீசிட்டா
ஓ
அதுக்கப்புறம் ரிங்கு வாங்குற காசு வேணும்னு சொல்லி கேக்குறப்போதான் இந்த குண்டு பொண்ணு வந் து நம்ம கருப்பு ஃப்ரெண்டுகிட்ட காசு குடுத்து வச்சிருந்துச்சு
உம்
அந்த காச வந்து நீ இந்த பொண்ணு கிட்ட வாங்கிக்கோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சொல்லி இந்த வெள்ள பொண்ணு போய் கருப்பு பொண்ணுட்டு கேட்டு கருப்பு பொண்ணு வெள்ள பொண்ணு இது பண்ணி அப்புறம் கருப்பு பொண்ணு இந்த வெள்ள பொண்ணு கிட்ட காச குடுத்து இப்டியான சண்ட தான் ஆனா இந்த குண்டு வந்தா ரெண்டு பேரு கிடியும் நல்லா தான் பேசி போது
அதுதான் பது
அப்பவே இது பேசி முடிக்கணும்னு நினச்சிருந்தா அப்பவே ஸ்கூல் டைம்லே முடிச்சிருக்கணும் இப்பெல்லாம் எதுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து தேவ் வையே இல்ல பேசணும்னு அவசியமே இல்ல
அதுதான் அதுதான் அப்டி பாத்தா நாங்க நானு அந்த வெள்ள பொண்ணுல ஏன் பேச போனும்ன்னனு எனக்கே தெரியவே இல்ல
அ அ ம் எப் ப்படின்னா நீங்க பேசாம போல நீங்க இப்ப பாத்தாலும் நேர்ல பாத்தாலும் பேசுவீங்க சிரிப்பீங்க அந்த மார்தான் ஆனவ கருப்பு பொண்ணுக்கு அப்டி இல்லல்ல அது ஒரு சண்டன்ட்டு இருக்குல்லங்கறன்
உம் உம் வேற என்ன கேட்டாவ
ஊன் டாப் கூப்ட்டுயிருந்தா நீ வந்திருப் பியா நான் வரணும் இல்லி ஐயோ கூப்பிட்டுருக்கணும் நாலா வரமாட்டன்
உம்
என்ன மதிச்சு கூப்டாலே ஒரு எடத்துக்கு வரமாட்டேன் இந்த மாரி கூப்டா வந்துருவேனா அப்டின்னு
உம் பஸ்ட் அவுங்க பேசியிருக்காங்களா நம்மளாம் பேசியிருக்கோம் நம்ம கட்
அதான் வந்து நம்ம பேச வச்சனாமா நானு அவங்கள பேச வெக்கலையாமா
நா என்ன பண்ண முடியும்
உம் உஹம்
நானா அது இதுன்னு பேசிட்டு அப்புறம் கடைசியில அமைதியாவே இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் அவுங்களே சரி தூங்குங்க பாய்னு வச்சுட்டாங்க நானும் செரின்னு விட்டுட்டேன் வச்சதுக்கு அப்பறம் ரெண்டு ஸ்டேட்டஸ்
ம் ம் ம்
துரோகி ம்
அப்டி இருக்கவுங்க கிட்ட நீங்க எது கூப்டு பேசுறீங்க
என்னதா இருந்தாலும் இதுதான
எதுதான
இதான
உம் உம் அதுக்குன்னு இப்டி பேசுறோங் அதுக்குன்னு இப்டி பேசுறவுங்ககிட்ட போய் பேசணுமா இது சொன்னீங்ளா அந்த பொண்ணுக்கி ட்ட
கருப்புகிட்டியா
உம்
நேத்து நைட்டு செரியானா தலைவலி நான் எங்க பேசவே இல்ல கருப்பு கூப்ட்டுருக்குது எட்டு எட்டேகாலுக்கு எணமோ நா பாக்கவே இல்ல அது அக்கப்புறம் க்ளாஸ் லந்து ரண்டுமூணு பேர் கூப்ட்றுக்காங்கா நா பாக்கவே இல்ல
ம் ம்
காலயில எந்திரிச்சினா அதய் இப்ப கூப்பிட்டன் எங்க அத்தை வந்துட்டாங்ளா அவன் கூட இவ்வள நேரம் பேச இருந்த தான் இப்ப கூப்பிட்டேன்
சேரி சரி
ம் அந்த இவங்க என்ன ஆனாங்க தாமஸ் வீதி
ம் அந்த பொண்ணுக்குதான் ஆ அந்த பொண்ணு போ மாட்டாளாம்மா ச
ஏன்
ஆனா அது வந்துட்டு ஆள் புடிச்சு தர மாரி வேலையாமா
ஒ நல்ல வேல காசு இழ்கறக்கு முன்னாடி யோசிச் சாங்க
அதுதான் அதுதான் அங்க போயி ஆனா நம்ம ஒரு ஃபிரண்டு் வந்து சொன்னாங்க அந் நான் நினைச்சேன் நேத்து போயிருக்கான்னு நினைச்சுட்டேன் அப்ப நா சொன்னே இன்னைக்கு போயிருக்கா போலன்ன அந்த த மயில் கல்ல ஒரு பொண்ணு இருப்பால் அந்த பொண்ணு கிட்ட சந்தி அவ வந்து அங்க வந்து சாப் பாடு ரசோம் பாய சாப் பழம்ல தராங்கன்னு போயிட்டு இருப்பா டெய்லியும் அப்படின்னு சொல்றா நானும் ஆமா ஆமானு சொன்னேன் பாத்தான் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணா நான் போவே இல்ல எனக்கு உடம்பு சரில அப்பிடின்னு சொன்னோம் காய்ச்சல்ன்னு சொன்னா ம் சரி ம்
என்ன பண்றதுனே தெரில நா முடிச்சு ஏப் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நாலு மாசம் ஆயிருச்சு
அது தான் சும்மா எல்லாம் வந்து விட்டு பதிவு மட்டும் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் எதுவும் கூப்பிட மாட்டிக்கிறாங்க
ஆஹ் ஆஹ் சரி விடுங்க எத ஒன்னு கடைக்கும் பாட்டி எங்கோ அங்க அந்த வீட்டுக்கு விட்டுறேன் சொன்னீங்க இங்கே தான் இருக்காங்களா
ஆம் இங்கதான் இருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்சு போகமாட்டாங்க போல நேத்து எங்க தா தாத்தா வேற சொல்றாரு கடைசி காலத்துல வந்துட்டா அங்க தனியா இருக்கும் மனசே சங்கட்டமா இருக்கு அப்டின்னு சொல்லும் போ சொல்லும் போது அழ அழுகுற மாதிரி ஆயிட்டாரு இந்த மாதிரி ஆஹ் காலையில போறாரு திருப்பி வராரு நைட்லாம் நைட் அங்க ஒட்டுக்க இருக்காரு நில வீட்ல அப்டி உம்
அவரு தாத்தா இங்க தூங்க மாட்டாரா அங்க த
ஆமாங்க தூங்குவாரு
ஓ
கல்யாண ஆனதுல இருந்து நாங்க ஒட்டுக்காவே இருக்கோம்
உம்
இன்ன சொன்னாரு அப்ப ஒரு
நல்ல ஒரு காதல் தான் அதான் அதான் நல்ல ஒரு காதல்
காலையில எந்திரிச்சு எங்க வீட்ல என்ன எங்க வீட்ல என்னன்னு கேளு காலையில எந்திரிச்சு எங்க அம்மா இருக்குல்ல ஏதோ போன்ல பாத்துட்டு இந்த கோயிலுக்கு போனும் என்னமோனு நடக்கும் அப்டின்னு ஏதோ சொல்லிருக்கு எங்க அப்பாட்ட சரியான திட்டு சரியான கத்து கத்துன்னு கத்துறாங்க கத்துன்னு கத்துறாங்க என்ன நெஞ்சி பாத்தா ஏதோ ஒரு கோயிலுக்கு போனும்மாம்மா இவளுக்கு அப்டின்னு எங்க அப்பா
உங்க அம்மா அமைதியாவே இருக்க மாட்டாங்களா
அதான் சொன்னேன் எதுக்கு மா சொல்ற தேவையில்லாம அவ சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன் அப்டிங்கிது
அப்பறம் நான் எந்திரிச்சு வந்துட்டன் தூக்கமே போயிருச்சு கத்து கத்துனு கத்துறாரு பெஞ்சு வந்து உட்காந்து எண்ணெய் ப புடிச்சிட்டாரு அடுத்து நீ மட்டு்தான் அதிசியமா இரு காலேஜ் போனியா உங்க பெரிமா பொண்ணுந்தானா அந்த காலேஜ் போனம் போயிட்டு வந்து வேலைக்குல போனா ல்ல நீ மட்டும் அதிசயமா எப் எப்ப பாத்தாளு பத்து மணி வரைக்கும் தூங்குற அப்டி இப்டின்னு பேசுறாரு நான்ட்டு என்ன பண்டேன் நா எந்திரிச்சி போய் கூடாது என்ன ஆமா ஆமா பத்து மணி வரை தூங்கு இழுத்துழுத்து
இப்ப வந்து என்னன் கேளுங்க இப்போ வந்து எங்க அப்பா வந்தாரு வந்துட்டு ஒரு வா இது வாங்னாராமா வண்டி வாங்குறாராமா இவரோடத குடுத் இவரோட குடுத்த எப்டியோ தேர்டிைஃபை முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பது வருமாமா அதைய இன்ஷல் அஹ் முன்னாடி பணமா கட்டி ஒண்ணு வாங்குறாராமா இப் இப்ப என்னோட வண்டி இவரு வச்சுக்கிறாறாமா புது வண்டி வாங்குறத நான் வச்ச வச்சுக்கிறதாமா டியுவ் மட்டும் நான் கட்டிக்கிறதாமா மாசம் மாசம்
உம் உஹம்
நா எங்க போயி வந்து ஆல்ரெடி சித்திக்கு குடுக்கணும் அது போக இதுக்கு குடுக்கணும்
ம் ம்
எங்க போய் நான் கட்டுவன்
அதுதாப்பாரு
சொல்லு நான் வந்து படிக்கப் போற அந்த காசு சேத்தி என்னால கட்ட முடியாது சொல்லிடு
அதுதான்
செரி சரி நா வெக்கிறா வேக்கிர ந ஒனு
செரி உம் ஆ